ஹலோ
ஹலோ
ஆ வணக்கம்
வணக்கம் மேடம் எ பேரு வந்து ஜெயக்குமார்
அயோ சொல்ல கூடாதுங்க இது
அய்யியோ அப்டியா சேரி ஓகே மேடம் எ நா நல்லாருக்கே மேடம் நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே சாப்ட்டிங்ளா
ஆ நா சாப்ட்டே இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ என்ன ஸ்பெஷல் சாப்ட்டீங்க
இன்னிக்கி ஸ்பெஷல்னு பாத்தோனா ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஃப்ரை ஆ அப்றமா வந்து சாம்பார்
ஓ சூப்பர் காம்னேஷன் யார் செஞ்சது
ஏ இல்ல மேடம் சாப்ட்டதா தெரியு சமைக்கலா தெரியாது
ஆ ஹா ட்ரை பண்லால்ல சின்ன சின்னதா ஹெல்ப் பண்லால வீட்ல
பண்றே இப்பதா சுடுதண்ணி கொதிக்கும்போது ஆஃப் பண்ண சொல்வாங்க ஆஃப் பண்றே சாப்பாடோபாலோ பொங்கம்போது கொஞ்சோ இத சிம்ல வெக்க சொல்றாங்க அத பண்ணிட்ருக்கே வேற வேற மாரிலா வேற எது பண்றதுல்ல அதுக்கு கிச்சனுக்கு மோஸ்ட்லி போற்து ஹேண்ட் வாஷ்
ம் செய்லா இல்லயா அது க்பதிலா கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா மாமாக்கு
அது சில விஷ்யம் ஆமா மேரிட் தா மேடம் சில விஷ்யோ செய்யம்மோது அவுங்களே வந்து நீ ஒருவேல செஞ்சா எனக்கு ரெண்டு வேல வச்சுர தய்வு செஞ்சு போய்டு அப்டின்மாரி சொல்வாங்க
ஆமா நீங்க இப் போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றே பாருங்க நீங் சாப்ட்டீங்னா உங்க பிளேட்ட வந்து நீங்ளே வாஷ் பண்ணி வச்சிர்லா ஆ ஒரு என்ன சொல்றது அந்த மாரி சின்ன சின்ன இதெல்லா வந்து செஞ்சா அவே அவங்களுக்கு கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லையா அதனால அப்டி யோசிக்கலாகோ வேலை வீட்டுல நெறைய இருக்குறதுனால கடுப்பு ஆவுறாங்க என்னாவே
ம்ம் இது ஒரு நல்ல ஐடியா தா நானு அத யோசிக்கிறே சாப்ட்ட பிளேட் நம்ளே கழுவுலான்றது இதுக்கு முன்னாடி பண்ணல பட் ஆனா இதுக்கப்புரோ நா ட்ரை பண்ற
ஆமா ஏன்னா அவங்களு சமைக்குது காலையில செய்யுது மதிய செய்யது இப்படி டயர்டா இருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல யோசிக்கலா அ இல்ல சில சம்டைம்ஸ் இந்த தோச ஊத்துறதுல்லா ரொம்ப ஈஸியான வுர்க்குதா அதே பண்ணலா
இது வரைக்கு பண்ணதுஇல்ல மேடம் அது
அதுக்கு தா சொல்ற எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன் தா எங்களுக்கு சேத்து விக்க தெரியாது அதேதா அட்லீஸ்ட் மத்தவங்களுக்கு நா சொல்லாமே எங்களுடே பீலிங்ஸ் அப்டின்ட்டு சொல்லிட்டு இருப்போ அந்த மாரி சின்ன சின்னதா செஞ்சாக்க அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஓகே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றங்கோ செய்யறாங்கோ அப்டின்ட்டு இன்னு நெறைய பேர் வீட் வீட்டுல பாத் பாத்திங்கன்னா சமைக்க கூட செய்வாங்கோ அதெல்லா ஒரு எதிர்பார்ப்பு தா அவ்ளோதா வேற ஒன்னு கெடையாது
ஓ ஓகே ஓகே
ஆம்மா ஒரு ஹெல்ப்பா இருக்கு அவங்களுக்கு சின்ன சின்னதா நீங்க செய்ரது தோசை செய்ரது இப்ப அவங்க சப்பாத்திய தேச்சா பூரி போயிட்டு அது இது பண்ணி போடலா இல்லையா
ஓ ஓகே ஓகே ஓகே நல்ல ஐடியா தா மேடம் நீங்க இனிமேல் நா அத ட்ரை பண்றே
கண்டிப்பா கண்டிப்பா
நீங்க எப்படி மேடம் நீங்க எல்லாத்தையு நீங்களே சமைச்சீடுவீங்களா நீங்க
ஆமா நானேதா செய்வ சேம் அவர் வேல கை கழுவுறது மட்டுதா எங்க வீட்டுக்காரு வேல சாப உக்காந்து சாப்ட்ட எடத்துல எல்லாமே எடுத்து செஞ்சுதரணு அதுதா பிரச்சனையே ஒரு சில டைம் கடுப்பாயிட்டா அது தா திட்டு விழு திட்ட செய்வே அது அப்படிதா போகு ம்ஹூ செய்ய மாட்டாங்கோ உன் ஒர்க் தான செய்யி நீ அப்டின் வாங்க ஏ ஒர்க்கு நா செய்ய சொல்லி சொல்றேனா உங்கிட்ட வந்து இல்லல இது உ ஒர்க் தான அது என்ன உ ஒர்க் ஏ ஒர்க்கு ரெண்டு பேரு டிவைட் பண்ணிடலா அப்டின்னு நானு
அப்டியே எல்லாம் பாத்த மாரிதா இருக்கு என்ன நீங்க சொல்றது ல பாத்தா அதேதா நா எ ஒன்னு எதுமே இல்ல ஒய்ஃப் ஏதாச்சு கொஞ்ச பிஸியா ஏதாவது வந்துட்டு இருப்போ சரி நாளைக்கு என்ன செய்யறது அப்டின்ட்டு என்ன கேட்பாங்க அதுதா எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப குழப்பமான விஷயம்னுவாங்க நா பயங்கரமா கடுப்பாகி என்ன வாங்கினு வர சொல்றியோ அத நா வாங்கின்னு வரே எனக்கே ஒன்னு ஒன்னா மறந்து மறந்து போயிட்டு இருக்குது இதுல நாளைக்கு நீ என்ன செய்யணுன்னு நான் என்னத்த சொல்லணு அப்டின்னுவ சரி சாம்பார் வை அப்டின்னு சொல்லுவே சாம்பார் நேத்து தானே வச்சோ அப்டின்ட்டு அதே தா அதுக்கப்புறோ வேற எதாவ்து ஒரு குழம்பு சொன்னா அத இவே சாப்ட மாட்டா என்னன் பையன சொல்றது இந்த மாரி எதுக்கு அப்ப அவனுக்கு எது பிடிக்குமோ நா அத சாப்புறேநீ அவனுக்கு அவனே கேட்டுக்கோன்றுவே
எங்க வீட்ல எப்டி தெரியுமா கொஞ்சோ டிஃப்ரெண்ட் என்னா செய்யடுன்னு கேட்டாவே ஆஹ் ஒரு ஆனியன் சப்பாத்தி ஒரு முட் ட சப்பாத்தி ஒரு பிளைன் சப்பாத்தி எப்பா நா உன்ன மெனுவே கேக்கல தயவு செஞ்சு ஆள
மேடம் சப்பாத்தி எதயு ஆனியன்ல செய்வாங்ளா மேடம்
அதுதா அதுதா தெரியல குழப்பமா சொல்றாரு என்ன வேல வாங்கனு எப்டினாலு வாங்கணு அதனால இப்டி ஒரு மெனு எதாச்சு கேட்டோன்னு வச்சுட்டுக்கோ இந்த மாரி ஒரு மெனு சொல்லிடுது என்னாலல்லா செய்வே முடியாது அப்ப எதுக்கு வந்தனைக்கு கேக்குற செய்ய முடியாது தானே அதனால நா பெசாம இருப் கேக்குறத செஞ்சு போட்டுருவே தோச தா செஞ்சியா நா சப்பாத்தி தானே எதிர்பாத்தே நீ எப்டி இருந்தாலு சப் சப்பாத்தி செஞ்சா தோச கேப்ப தோச கேட்டா சப்பாத்தி கேப்ப ப்ப அதனால ஏ ஆப்ஷ்ன்கே நீ விட்டுரு நா உன்ன கேக்கவே விரும்லன்னுட்டு செஞ்சிருவே சம்டைம்ஸ்
அப்டிங்களா எங்க இதுல தனிப்பட்ட விஷயத்துலனா ஆஹ் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சமைக்கல எதாச்சு நா இட்லி எதாவ்து செஞ்சுறே நீ வந்து எதாச்சி குழம்பு வாங்கிட்டு வாண்ணு வாங்க சரி நா டிஃப் டிஃபன் தானே சொல்ட்டு சிக்கன் கிரேவி வாங்கிட்டு வருவே அவங்க மதியோ மீந்த சாப்பாட எனக் கொடுத்துட்டு அவங்க இட்லியு சிக்கன் கிரேவியு வச்சுப்பாங்க நா சாப்பாட்டுக்கு சிக்கன் கிரேவி தா சாப்டுவாங்க நேத்து அந்த மாரிதா ஒரு விஷயோ நடந்தது சாப்பாடு மீந்துருச்சு அது ஏகிட்ட குடுத்திட்டாங்க சரி அ வேற எதாவ்து டிஷ்ஷாது வாங்கினு வந்துருப்பே சிக்கன் கிரேவிக்கு சாப்பாடுக்கு காம்பினேஷன் சரி பரவால்ல நல்லா தா இருக்குன்னு நேத்துதா ட்ரை பண்ணி சாப்ட்டே
நல்லா தாங்க இருக்கு சாப்பாட்டுக்கு சிக்கன் கிரேவி நல்லா தா
அது வந்து டிஃபன்க்கு அதாவ்து இந்த சப்பாத்திக்கு குருமா மாரி இல்லயா டிஃபன் ஐட்டம் அது ஆஹ் அந்த மாரி இருக்கு அந்த மாரி குடுத்தாங்க
உம் எங்க வீட்டுலயு மே மேசிமம் நாங்க என்னா செய்வோம்னா சில டைமு சமக்கிறதுக்கு கடுப்பா இருக்கு கால்லே ஸ்கூலுக்கே அஞ்சு மணிக்கு எழுந்து பசங்களுக்கு சமைப்போ அதுக்கடுத்து அப்டியே மாத்தி மாத்தி இப்டியே போகுமா அதனால என்னா பண்ணிடுவோ ஈவ்னிங் ஆனா ஃபுல் டயர்ட் ஆயிரு பசங்களுக்கு எழுந்து சமச்சி இவுங்கலல்லா பேக் பண்ணி அனுப்பிரனால இவுங்களுக்கு ஈவினிங்லோ எதாச்சு இந்த மாரி டிஃப்ரெண்டா தா செய்யணு சப்பாத்தி அது கூட தொட்டுக்கா இந்த மாரி அப்ப என்ன சொல்லிடுவே சில டைம் முடியாத அப்போ சரி ஓகே இந்த மாரி எதாச்சு கொலம்பு எவன்தா இந்த கொழம்புல்லா கண்டுபுடிச்சானே தெரிலயே இப்டி ரெடிமேட்டா வாங்கி வாங்கியே நீங்க எல்லா வந்து சோம்பேறி கத்து நிக்கோ ஐயோ பஸ் டா அப்டியே ஒதக் கினு இந்த மாரி கொழம்பு விக்கிறவுங்க சட்னி இந்த மாரி குடுக்குறவங்களல்லா இது பண்ணணு அப்டின்ட்டு கடுப்பாவாங்கோ அது அதுக்கு நீ செஞ்சு குடு அதுவு செய்ய மாட்டிங்கோ எங்ளுக்கு டயர்டா இருக்குன்னா அதுவு ஒத்துக்க மாட்டிங்கோ இந்த மாரி நெறய ஆப்ஷன்க்கு போயிடுவோ நாங்கோ செய்ய முடியாத அப்பளா ரெடியா எதாச்சு வாங்கிடுவோ அதுவு பக்கத்துலயே ஓட்டலா சொல் ஆ அப்டியே நிறய ஹோட்டல் ஆப்ஷனுக்கு போயிடுவோ என்னன்னா அங்க போய் சிமம் நிறய சாப்பட மாட்டோம் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வன்ட்டு சாப்டுவோம் எப்டி சாப்பா எப்டி சாப்ட்டாலுமே எல்லாரும் ஒன்னாதா உக்காந்து சாப்டுவோம் தனித்தனியாவ சாப்பட மாட்டோம் ஆமா எல்ல எல்லாருமே ஒண்ண உக்காந்துட்டு ஒன்னா என்ன வேணுமோ எல்லா மொத்தமா செஞ்சி எடுத்துன்னு வந்து வச்சுப்போம் ஆ ஒன்னா உக்காந்துட்டு அப்புறமா சாப்புடுவோம் அப்டிதான் போவோம் ம் ம்
கால் வருது நா திருப்பி கால் பண்லாமா இல்ல நீங்க எனக்கு அப்புறமா பண்றீங்களா ஹலோ மேடம் கேக்குதுங்களா
ஆ ச டைம் இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்கு
ஓ இதுல டைம்மிங் வெ சரி ஒகே ஆமா மேக்சிமம் நம்ப ம்
ஆ டென் மினிட்ஸ் வெரீக்கும் லிமிடட் டென் டு லெவன் மினிட்ஸ்சு அது இதாகும் ஆமா அப்புறோ ட்ரிப் எங்கயாச்சும் போயிருக்கீங்களா
ட்ரிப்புன்னு பாத்தீங்கன்னா நாங்க இப்போ லேஸ்ட்ட நா போனது ஒக்கானிக்கல் போன மேடம்
ஓ சூப்பர் ஆ ஃரெண்ட்ஸ் கூட வா ம் ஆ சூப் பரு அது ஏன் ரெண்ட்ஸ்னா ஜாலியா சொல்றீங்க ஃபேமலினா சோகமா
இது எப்டி சொல்றதுன்னா அது ஃபேமிலியோட போம் போது நம்ம ஒரு மே சூர்டான ஒரு பர்சன்ற மாறியே நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும் அ அத வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பசங்கள கேர் பண்றது அந்த மாறி ஒரு மைண்ட் செட் அப்போ வந்துரும் என்ஜாய்மெண்ட் கொஞ்சோ கம்மியயிடும் ஓகேங்களா அதுவே பிரண்ட்ஸ் பிரண்ட்ஸ் ஓட போம் போது நம்ம இன்னுமே ஒரு காலேஜ் ஸ்டூடெட்ஸ் தான் அப்டின்ற மாறி ஒரு பீல்ல கொண்டு வந்துரும் நம்மளுக்கு ஏஜும் தெரியாது அதுக்கப்புறமும் வந்து ஒரு சொல்லுங்க சொல்லுங்க
அதுவே இதுவே நாங்க செரி ஓகே நீங்க பேசிடுங்க
அ அதுக்கப்புறோ வந்து நம்போ ஆ எந்த ஒரு இதுவுமே கிடயாது ஒரு ஜாலியா அது எப்டி சொல்றது எப்டி வேணாலும் போலா எப்டி வேணாலும் வரலா நம்ம இஷ்டத்துக்கு இங்க ரவுண்ட்ஸ் அடிக்க போலா அந்த மாறி ஒரு ஜாலினஸ் வந்துரும் ரெண்ட்ஸுங்களோட போது வருது அந்த மாரில்லா இருக்கும் ஃபன் நெரிய இருக்கும்
அதேதாங்க நானு எதிர்பார்த்தா இப்ப மேரேஜ் பண்ணி கட்டிட்டு வந்து விட்டுருவிங்ககோ ஆ உங்கள்து புது ஃபேமிலி வேற எங்க ஃபேமிலில வேற எல்லா மொஸ்த பேரும் விட்டுட்டு வாறோம் இங்க வந்துட்டு நீங்களா கூட்டிட்டு போனாதா நாங்க வெளிய என்ஜாய் பண்ண முடியும் ஆ வேற ஃப்ரெண்ட் கூட போ முடியாது இதெல்லா யோசீங்க அப்போ எங்களுக்கு இன்னும் எவ்வளோ டஃபா இருக்கும் கஷ்டமா இருக்கும் நீங்களாச்சும் கா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அம்மாகூடவே தான் இருப் எப்பயுமோ அப்பா அம்மா கூடவேதான் ஸ்பெண்ட் பண்ணுவன் நான் இல்லையா இப்படியெல்லாம் யோசிச்சா இதுவும் தானே அதனால நாங்களும் கொஞ்சம் ஆமா நீங்க கூடியிட்டு போற வரைக்கு தானே நாங்களும் வெயிட்
ம் இல்ல நீங்க சொல்றது அண்டரட்சன்ட் கரெக்டு பட் ரெண்டு கம்பேரிசன் எனக்கும் வித் பேமிலி அண்ட் பிரெண்ட்ஸ் கம்பரிசன் பண்ணும் போது எது வந்து ஒரு ஜாலி எது கொஞ்சம் எங்களுக்கு அதுக்காக டிஃபரன்ஸ் தான் மத்தபடி கூப்பிட்டு போக கூடாதுன்னுல்லாம் கிடையாது ஆனா ஃபன்னு பாத்து ஏனா அது வந்து பிரண்ட்ஸ்ட மட்டும் தான் ஆ அது ஒண்ணு இருக்கு ம் நீங்க எப்போ லேட்டஸ்ட்சா எங்கனா போனிங்களா
ஆஹ நாங்களு நெறைய நாங்க ஃபேமிலிஸா போவோ அ ஃபேமிலிஸ் ஆனானக்காக அது தா எல்லா பேசிட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஃபேமிலிஸா பேசி வச்சுட்டு போவோ ஆ போயிருக்கோ நெறைய இட போயிருக்கோ பாண்டிச்சேரி போயிருக்கோ அங்க ஒரு டூ டேஸ் ஸ்டே ஆயிருக்கோ அங்க நல்லா இருக்கும் பீச்சு இது எல்லா விளையாடியிட்டு நைட்டு ஃபுல்லா பீச்சல ஆடுன்னோங்கோ போய் சேர்ந்தே லேட் ஆயிடுச்சு என்ன மிட் நைட்டு ஆ ன்ன ஆ ஒரு இல்ல ஒரு சில இடத்துல இருக்குங்க அலோடு இருக்கு அதாச்சு ரூம்க்கு ஆஃப் அது உள்ள உள் சைடு ஒண்ணு இருக்கு அது ஒரு ரூம்க்கு ஆஃப்போசிட் குள்ளே பீச் இருக்கற மாதிரி இருக்கு அப்டி போயிட்டு நம்ம புக் பண்ணிட்டோம்னா அதாச்சு எங்களுது பெரிய குரூப் இல்லயா நாங்க சம அவங்க சொல்லுவாங்கோ வேண்டான்தா சொல்லுவாங்க இல்ல எங்களுக்கு ஷேப் ட்டி இருக்கு நாங்க பாத்துக்கிறோ நாங்க நெறைய பேர் மெம்பர்ஸ் இருக்கோ ஒன்னு பயம் இல்ல ஏனா விட்டுறாங்க அந்த டைம்ல ஆமா நாங்க ஆடி பேர்விழி யாரையு விட் ட்ட மாட்டாங்கோ ஆ விளையாடலா நாங்க ஒரு சைடா யாருமே டிஸ்ப் பண்ணாம நாங்க பாட்டுக்கு நாங்க நைட்டு ஃபுல்லா ஆடிட்டு இருந்தோ வீடி
எத்தன்ன ஃபேமிலியா மேடம் போனிங்க
நாங்கக் ஒரு ஃபோர் ஃபைவ் ஃபேமிலிஸ்ஸா பசங்கோ எல்லாருமே சேர் சேந்தா நெறைய அவுரங்க இல்லையா ஃபிரண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ் ஹஸ்பன்டு ஃபிரண்ட்ஸ் மூலியமா அப்டியே அது அப்டி ஆமா அப்டி போனோம்னா சமைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துட்டு போயிடுவோ ஆஹ் கேஸ் ஸ்டவ்வு எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அங்கே எங்கேயாச்சு அங்கங்க ஸ்பாட் நிறுத்தி சமைக்கிறது இப்டி ஜாலியா போகு இது வந்து ஆ நெறைய இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போவோ நாங்க போறதா இருந்தாக்கா அ நெறைய ட்ரிப்ஸ் போயிருக்கோ நெறைய மெமரி எப்பலான்ன பிளேசஸ் எல்லா நெறைய இருக்கு இது அதே சமயம் என்டர்டெயின்மெண்ட்டா போகு ஜாலியா நைட்டு ஃபயர் கேம்ன்பு டான்ஸ் ங்கு அ இந்த ஸ்விமிங் ஃபுல் இருக்கு இருக்குற மாதிரி ரூம் எடுக்குறது அதுல எல்லா பசங்க விளையாடிட்டு ஆஹ் ஆமா நல்லா சா விடமாட்டோ ட்ரிப்பு முன் போட்டா அத என்ஜாய்ஃபுல்லா பண்ட்டு வந்துருன்னு அப்டியின்
போவிங்க அப்டிதான இயர்லி ஒன்ஸ் போவிங்களா
இயர்லி ஒன்ஸ் இல்ல நாங்கோ எப்டினா பிளான் பண்ணா டக்குன்னு கிளம்பிடுவோ அதெல்லா யோசிக்கவே மாட்டோ மாட்டோ இயர்லி தா போன்ணு அப்டின்றதெல்லா கிடையாது கையில அமௌண்ட் இருக்கா ஆஹ ஓகே பிளான் படி அ அது ஏதாச்சு இவிங் கொடுத்தே ஆகனு இப்ப உங்ககிட்ட இல்லன்னா கூட ஓகே நாங்க கூட்டிட்டு போயிரோ அந்த மாதிரி தா போட்டோ ஆவனு உன்னுடைய ஷேர் என்றதெல்லாம் கட்டாய எல்லா கிடையாது எங்க கிட்ட இருக்கா ஓக் ஓகே வாங்க பிளான் பண்ணலா போயிடலா அப்படின் தா போவோ நாங்க எல்லாருமே அப்டிதா எல்லாருமே குரூப்ல வந்து
ஓகே மேடம் ஓகே ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் கால் உங்ககிட்டதா பேசியிருக்க ரொம்ப நல்லா ஆமா ஆமா ஆ சேரிங் ஓகே மேடம் ஆ தேங்யூ மேடம்